ஹலோ வணக்கோ வணக் கொங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ இப்பதா தோழி கேக்குது
தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே
ம் இன்னைக்கு ஆ சொல்லுங்க
ஆ நீங்க வந்து உம் இப்ப வந்து டெய்லி டெய் எ எப்படி வந்துட்டு காலைல இருந்து எப்படி ஈவி்னிங் நைட் வரைக்கு பொழுது போக்கு போகுப்பீங்க
காலைல இருந்து காலைல என்ன பண்ணுவே எப்பொழுது மாரி எந்திரிச்சுட்டு காலையில ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிப்பே ஆறு மணிக்கி ஆறு மணிக்கு எந்துருச்சேன்னா பையே இருக்கா நம்ம போயிட்டு பாத்ரூம் எலாம் போயிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சு ட்டு பையனுகு லன்ச்சு ரெடி பண்ணி டிஃபன் ரெடி பண்ணிட்டு அவன கொண்டு போயி விட் ட்டுட்டு திரும்ப நா வருவே வந்துடா அப்றோ வீட்ல கொஞ்சோ மீதமுள்ள வேலைங்களா இருக்கு அதேலா கொஞ்சோ பாத் தோழி கேக்குதுங்ளா
கேக்குது
இல்ல இடையில இடையில எதுவுமே கேக்கலத் தோழி அதுதா
நாமா
உம் அதுதா அதுக்கப்றோ வந்து மத்த வேலைங்கள பாத்தூட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஏதாவ்து வீட்டுகு தேவயான வீட்டுக்கு தேவயான மத்ததெல்லா இது பண்ணிட்டு அப்புறோ திரும்ப பைய்யன் ஈவினிங் வருவான் அவனுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வெக்கணு செஞ்சு வெச்சுட்டு கொஞ்சோ நேரோ அப்புறோ எ வந் டியூஷன் கெளம்புவான் அவனுக்கு அனுப்புச்சு விட்டுட்டு அப்பறொ கொஞ்சொ நேரம் அப்டியே போயிடு அடுத்து நைட்டு டிஃபன் செய்யறதுக்கு
அப்டியே ஒரு நாள் பொழுது போயிரு ஆமா குழந்தைகள் வெச்சிருந்தா இன்னு வந்துட் ட்டு அப்டியேதா போயிரு டைம் இதுபன் உணவுகள்லா வந்துட் ட்டு இப்ப பைய்யனுக்கு வந்து சத்தானது அந்த மாரி குடுத்து விடறீங்ளா மத்திய உணவுக்கு
ஆமாமா சத்தானதுனா நம் வீட்ல எப்டி செய்றமோ அத செஞ்சு குடுத்துடுவோ ஆனா ரொம்ப இதுவா குடுக்கமாட்ட இந்த வேற மாரி ஃபுட் எல்லா குடுத்து விடமாட்ட நம்ம வீட்ல செய்ற காய்கறி இந்த மாரி இதுங்கதா குடுப்ப சிலப் பிறந்த ச்ச இந்த நூடுல்ஸ் இந்த பாஸ்தா இதெல்லா அதிகமா குடுத்து விடுவாங்க நா அதெல்லா எப் ரொம்ப எப்பயாவது இவனா ஆச பட்டு கேட்டா என்னைகாவதுதா மத்தபடி நம்ம வீட்ல செய்ற சாப்பாடு காய்கறி கொழம்பு எ இல்லனா கேரட் சாதோ இந்த மாரி இதுங்கதா நா குடுத்துவிடுவே
நல்லது நல்லது தோழி நல்ல முறைல குடுக்கறீங்க
ம் நீங்க என்ன பண்ணுவீங்க காலைலயிந்து
து காலைல எந்திருச்சுட்டு ஹ அதே மாரி காலை உணவு அது வந்து செஞ்சுட்டு அதுக்கு சத்தானதா எதாது இந்த நைட் டு வந்து பயிர் இந்த மாரி எல்லா ஊற வெச்சு அதெல்லா காலைல வேக வெ ச்சு அந்த மாரி உணவுகள் எல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறோ கொஞ்சோ கொஞ்ச நேரோ போய்டுமா போனதுக்கப்புறோ சும்மா என்ன இப்ப உள்ளதுக்கு வந்து தொலைபேசிய பாக்குறது அதுக்கப் அப்புறோ வந்துட்டு டி வி பாக்கற ஃப்ரியா இருக்கிற நேரோ எதாவது படம் போட்டு பாத்தா அது வந் ஓடிரு அப்டே டைமு அப்புறோ இப்ப உள்ளதுக்கு சீரியல்லா இருக்கு சீரியல்ல பாத்தோம்னா அது இன்னும் வந்துட்டு டைம் போறது தெரியாது நமக்கு
ஆமா ஆமா ஆமா
அதெல்லாம் போயிட்டு அதுக்கப் அப்புறோ இப்போ இந்தப் ஃபோன்ல தா விதவிதமா ஏதாவது செய்யறாங்கல்ல அதெல்லாம் பாத்துட்டு அதுல எது நம்மளுக்கு பிடிக்குதோ அத செஞ்சு பாக்குறது அதே மாரி வருதா என்ன எது இன்ட்டு
சேரி சேரி ஆஹ்
பாத்துட்டு வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லா கொடு துத்துட்டு
ஹம்
அதெல்லா வந்துட்டு சாப்டுட்டு அவுங்களோட இதெல்லா சொல்லுவாங்க எப்டி இருக்கு என்னான்றது நல்லா சொன்னாங்கன்னா அடுத்த தடவுவ செஞ்சு தரலா இல்லைன்னா வந்து ட்டு அதுவும் கெடையாது அப் அப்றோ சாயங்காலோ போகோ நம்ம அந்த காஃபி டீ இதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறோ ஈவினிங் வந்து அஹம் அதே மாரி அப்டிதா ஏதாவது நாடகத்த பாத்து அப்டியே பொழுத போக்க வேண்டியதுதா வீட்ல உள்ளவங்கள்ட பேசிட்டு ஒக்காந்து இருக்கேன் நைட் போல இந்த மாரி
ஓ சேரி சேரி சேரி சேரி உம்
உங்க பையன் வந்து எப்டி வந்துட்டு வா நல்ல துருதுருன்னு இருப்பாரா இல்ல அமைதியான பைய்யனா
அவன் நல்ல துரு துரு சேட்டங்க நல்ல சேட்ட பண்ணுவான் நல்ல விளையாட்ணோ விளையாடணு அவுனுக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவான் அது இப்போ எல்லா பிள்ளைங்களுக்குமே உள்ளது தானே விளையாண்டுட்டே இருக்கணு ம் சேட்ட நல்லா பண்ணுவா ஆனா சமத்து ஆமா ம் ஆமாமாமா ம் நீங்க எப்டி ஆ சொல்லுங்க
உங்க வீட்ல எல்லாரூ இப்ப வந்து எப்டின்னா சில வீட்லல்லா வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கூ ஒரு மாரி செய்வாங்க சமையல் வந்து அந்த மாரி முறைகள்லா உண்டா இல்ல வந்து எல்லாத்துக்கூ ஒரு இதுதா இதுதா எல்லாருக்கூ பிடிச்ச மாரிதா இருக்கூ அப்டின்ற மாரி செஞ்சு குடுப்பீங்களா
இல்ல நா மோ மோஸ்ட்லி பாத்தீங்னா எல்லாருக்கூ கொஞ்சோ ஒரே மாரிதா செய்வே து எம்பையனுக்கு மட்டூ எப் பையாது கொஞ்சோ வித்தியாசமா செஞ்சு குடுத்து விடுவே மத்தபடி இங் எனக்கு தென்னவங்களுக்குலா வந்து நாங்க ஒரே மாரி தா சாப்டுவோ அதேதா செஞ்சு சாப்டுவோ ஆமாமா என்ன காலையிலயூ நைட்டுக்கூ டிஃபனு கால்ல இட்லி தோஸ் ப இட்லி தோச எப்பையாத் எடைல சப்பாத்தி இது மாரி போட்றது மத்தபடி மத் தியானோ ஒரு நேரத்துக்கு மட்டூ சாப்பாடு செய்றது
சேரிஸ்
ஆமாமா நீங்க எப்டி எடுத்துப்பீங்க அதெல்லா
அதே மாறிதாங் காலைல நைட்டு வந்து டிஃபனை டங்கள் மத்தியானோ வந்துட்டு இந்த ஸ் சாதோ கொழம்பு அந்த மாரிதா இதுதா நம்மளோட இதாருக்கு அப்டியே நம்மளூ ஃபாலோ பண்ணிக்கிறது மாரி செர் தனித்தனியான இந்த சட்னி வகைகள் மட்டூ கொஞ் ஜோ புடிச்ச மாாரி மத்தவங்களுக்கு அது மட் ட்டூ கொஞ்சோ எக்ஸ்ட்ரா வந்து அரைக்கிற மாரி இருக்கூ ஒரு ஆளுக்கு தேங்கா சட்னி பிடிக்கூ ஒரு ஆளுக்கு மெளகாயக்ஷ சட்னி பிடிக்கூ அதனால அது மட்டூ எக்ஸ் டா பண்ணிக்கிற மாரி இருக்கூ
ம் ம் ம் பரவால்ல ம் ஆனா நிறைய பேர் வீட்டுல இந்த இதெல்லா இருக்குதா சில பேர் வீட்டுல எல்லா இதுதா நா சாப்டுவே இதுதா எனக்கு வேணு
ஆமா
ஆஹ் இதுதா எனக்கு வேணும்னா அததா சாப்டுவாங்க சில பேரு அதே மாரி வே நெறைய வெரைட்டிஸு வைப்பாங்க ஒரு சாதாரண சின்ன தோசைக்கே வந்து இத்தனைது வைக்க னு ஒருத்தங்களே ரெண்டு சட்னி மூணு இது கேட்பாங்க எல்லாஸ் சாம்பார் கேப்பாங்க இது மாரி உம் ஒவொருத்தவங்க வீட்ல ஒவ்வொரு மா
அது வந்து கொஞ்ச பல க்கனும் அவங்களு ஏன்னா வந்து அந்த கிச்சன்ல நின்னு வேல பாக்குறவங்களுக்குதா அந்த வர்த்தந்து தெரியு ஒவ்வொன்னத்தையு பண்ணிட்டு அதை பா ஜாமங்கள கழுவிட்டு திரும்பியு அத காய்கறில்லா அறிஞ்சுஸ் செஞ்சு அதுலயே ஓடிரு வந்துட்டு
பா கண்டிப்பா
அத வீடல உள்ளவங்க இவங்க என்ன நெனப்பாங்க சரி அத வச்சாதா சாப்டுறாங்க கொஞ்ச வயிறு நெறைய சாப்ட ட்டோ நமக்காக இது பண்ண வேணாம்ன்ட்டு இவங்க வே வேலை செய்யறதை மறச்சுக்கிட் தா அவங்களுக்காக செய்றது
செய்யறது ஆமா ஆமா உங்க வீட்ல எல்லா அப்டிதா செய்வாங்களா
அதா சட் னி வகைகள் மட்டுந்தா அந்த மாரி டி மத்த இதெல்லா வந்துட்டு அ எல்லாரு செ சாப்புறதுதா வந்துட்டு இப்ப இட்லி வச்சோம்னா ஒரு தேங்கா சட்னி எக்ஸ் த அந்த மாரிதா இருக்கு
ஓ சரி சரி சரி சரி பரவால்ல
டு வேற விதமாலா செய்ய மாட்டோ
உம் உம் ஆனா சில பேர் வீட்ல சாப்பாடே வித விதமா தானே செய்றாங்க ஒர்த்தவங்களுக்கு இந்த கொழம்புதா புடி கோ ஒர்த்தவங்களுக்கு இது பிடிக்காது இதுதா ஒரு நான்வெஜ்ஜி செய்யறதுனா கூட ஒர்த்தவுங்குளுக்கு இந்த நான்வெஜ் புடிக்கோ ஒர்த்தவுங்குளுக்கு அது பிடி
நா ஆமா ஆமா
கிறதுங்கறது உண்மைலே கஷ்டமாதா இருக்கோ அதுவு சில பேர்லா வேலை க்கு போயிட்டு வருங்க அவுங்குளுக்கு இன்னு கஷ்டமா
ரொம்ப சிரமா இருக்கோ அங்கேயே அவுங்க ஃபுல்லா வந்துட்டு வேல பாத்துட்டு வீட்டுக்கு வந்து செஞ்சுட்டு ரொம்ப சிரமோ அது வந்து அதுதா இப்போ உள்ளவங்கள்லா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி செய்ய முடிலன்ன ஆளு வச்சுக்கிறாங்க வந்து வீடலேயே வந்து வேல பாக்கறதுக்கு சமையல் பண்றதுக்கு சமைச்சு வச்சிட்டு போனா மட்டும் போதுன்னு டு ஆள் வச்சுக்கிறாங்க முன்னல்லா எல்லாமே அவுங்களே தெஞ்சு எல்லாம் பண்ற மாரி இருக்கோ
உம் கண்டிப்பா இப்பானா சில முக்கால்வாசி பேரு இப்ப ஆள் வெக்க ஆரம்பிச்சிட்டாங்க
நம்ம அது கொஞ்சோ உதவிகளாதானே இருக்கு அவுங்குளுக்கோ
யாரோ ஒடு உதவி செய்யலனா கஷ்டோ தானே
கஷ்டோந்தா ஒவ்வொரு நேரம் இப்ப வேல பாக்கற எட கில ஒவ்வொரு நேரோ வந்து ஒரு இதா இருக்கோ ஒவ்வொரு நேரோ இந்த டென்ஷனோட ஒ ருவாங்க எல்லா நேரமு எல்லா மாரி இரு காது அதனால வந்து ம் வீ டுக்குன்னு ஒருத்தௌங்க ஒ இருந்தாங்கனா பா சமச்சு வெச்சுட்டு போறாங்க வந்தோனே சாப் ட்ட அவுங்க ரிலாக்ஸ் பண்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ச குறச்சிட்டு பிள்ளங்கள்ட்ட பேசிட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும் அப்பயும் கிச்சன்ல போயிட்டு நின்னு இன்னும் டென்ஷன் ஆயி இன்னும் எதையாவது சொல்லிட்டு விட்டு இருந்தாங்கன்னா இன்னும் இதாயிடும்
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா அது கரெக்ட தான் ஆகணும்
ஆமா ஆமா சரி தோழி ஆஹ் இதுவரைக்கும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி உங்களிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டே
சரி சரி நன்றி நன்றி தோழி